ஹலோ
ஹலோ
எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கங்க கொழந்தைகளா நல்லா இருக்காங்களா
இங்க எல்லா நல்லா இருக்காங்க அங்க கொழந்தைங்கலா நல்லா இருக்காங்களா
அ நல்லாயிருக்காங்க
உங்க வீட்ல என்ன பெட்டனிமல் வச்சிருக்கீங்க
எங்க வீட்ல நாய் இருக்குங்க நாய் வச்சிருக்கோ ரெண்டு நாய் வச்சிருக்கோ அப்பறோ அணில் குட்டி இருக்கு மாடு கோழி ஆடு எல்லாமே இருக்குங்க
நாங்களு வந்து ஆ நாய் நாய் ரெண்டு நாய் வச்சிருக்கோ அப்பற ஆடு கோழி மாடு இருக்குங்க பூனை இருக்குங்க எல்லாமே வீட்ல இருக்குங்க உங்க வீட்லயு எல்லா வீட்லயே வச்சிருக்கீங்களா தோட்டத்துல வச்சிருக்கீங்களா
வீட்ல வந்து நாய் இருக்குங்க தோட்டத்திலயு நாய் இருக்கு வீட்ல ஒரு நாய் தோட்டத்து த்தல ஒரு நாய் இருக்குங்க அணில் வந்து வீட்ல ஒண்ணு வளத்துறோ ஆடு கோழி ஆ மாடு எல்லா தோட்டத்துலதா இருக்கு புறாவு வள க்குறோ புறா வீட்ல நெறய இருக்குங்க
அப்படிங்ளா நாங்க வந்து எல்லாமே வீட்லதா தோட்டத்துல இல்லங்க நாய் ரெண்டு வீட்லதா இருக்கு இந்த பொம்மரின் குட்டி வீட்டுக்குள்ள இருக்கு இன்னொரு நாய் வந்து வெளில இருக்கு ங்க அ அது அது நல்ல கொழந்தைங்களோட விளையாடுங்க பூன வந்து பூன பூனையு வீட் டுக்குள்ள தா இருக்கு வெளிலயு போவுங்க மாடெல்லா வந்து வெளிலக வெட்ஸாக் இருக்குங்க
எங்க வீட்ல நாய் வீட்ல இருக்கிற நாய் காட்ல இருக்கிற நாய் வந்து அ மாடு ஆடுங்களுக்குல்லா பாதுகாப்பா இருக்குங்க அது எங்க மேச்சலுக்கு போனாலு அது கூடவே வரு நல்லா பாத்துக்கு வீட்ல இருக்கிற நாய் கொழந்தைக கூட விளையாடு நீங்க சொன்ன மாரி பொமேரியன் குட்டி தா ஒன்னு வச்சிருக்கோ வீட்ல அங்க காட்ல இருக்குறது வந்து நாட்டு நாய்தா இருக்குங்க நாயினால எல்லாத்துக்கு ரொம்ப புடிக்குங்களாச்சே ரொம்ப பாசமா வெளையாடு கொழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குஅ எல்லா எல்லாத்து கூட நல்லா வெளையாடு
ஆமாங்க இங்கயு அப்டிதா கொழந்தைங்க வந்து இந்த நாய்க்குட்டி வந்து அது ஸ்கூல்லருந்து வந்தது இந்த நாய்குட்டி கூட வெளாடாம மத்த வேலயே செய்ய மாட்டாங்க அவங்களுக்கும் நா புடிக்கு பூனயு வந்து அப் அப்டிதாங்க அதுக்கு ஒரு கழுத்துல ஒரு மணி கட்டி விட்ருக்றோ அது எங்க வேணா சுத்திட்டேருக்கு அது அது போச்சுன்னா அந்த இடம் நாங்க மாறின
விலங்குகளல்லா நம்ம ஒரு டைம் வளத்திட்டு நம்ம மேல எவ்ளோ பாசம் வச்சிருக்குங்க மாடு ஆடு யெல்லாமே நம்ம நம்ம பாத்தாலே அதுக்கு நாய்களா நம்ம பா நம்ம வந்தோனே எப்டி வாலாட்டுது காணன்னா எப்டி கத்துது நம்ம சாப்பாடு வளத்தறவங்க சாப்பாடு போட்டதா சாப்டு ரொம்ப பாசமாருக்கு ஒரு கொஞ்சோ நேர நம்மள காணோனா நம்ம வந் தோன எப்படியல்லா குதிச்சு குதிச்சு அதோட சந்தோஷத்த காட்டுங்க அதுகள பாத்தாலே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லா இருந்தா கூட நாய்கள பாத்தா நாய் வளத்தர எல்லா பெட்டனிமலு பாத்தாலு அதுல நம்ம பாத்தாலே நம்ம ஸ்ட்ரெஸ்ருந்தாலு கொறைஞ்சிருமில்லங்க
ஆமாங்க நாய் வந்து ரொம்ப நன்றி உள்ளது அத போயிட்டு ரிட்டன் இந்த டைமுக்கு தா வருவோங்கறது கொஞ்ச தூரத் லருந்து வருபோது அது ஒரு மோப்ப சக்தினால கண்டுபிடிச்சிருது நம்ம சாப்பாடு போட்ணுமேனா வெளில போய்ட்டம்னா அது சாப்பாடு போட்டு வச்சுட்டு போனாலு நம்ம வர்ற வரைக்கு அத சாப்ட்றதில்ல நம்மளை எப்ப எப்ப வருவாங்களோங்ற ஒரு கொழந்தைங்க மாரியே எப்ப வருவாங்க எப்ப வருவாங்கங்ற ஒரு ஏக்கத்திலேயே அது பாத்துட்டுருக்குங்க வீட்டுக்கு நல்லா காவலாருக்கு தோட்டத்துல வெச்சாலு இந்த ஆடு மாடு இதெல்லா பாத்துக்கறதுலயு பிரச் சனை இல்ல இங்கேயு அப்டிதாங்க யாராவது வந்தா கூட அதநாய் அ தெரியா ங்க வந்தா போதாது உள்ள கேட்டுக்குள்ளே விடாதுங்க அந்த மாதிரி நல்லா பாதுகாப்பாருக்கு நம்ம எங்க வேணா போய்க்லா ஆடு மாடல்லா விட்டுட்டு
பெட் அனிமல்னாலே உங்களுக்கு அதிகமா எல்லாரு சொல்றது நாய் பூன தா ஆடு மாடு வளத்தறவங்க வந்து அ எல்லாரு வளத்த முடியாது அதுக்கு எட வசதி தேவப்படு அதுக்கு சாப் சபாடு அந்த மாரி இத வளத்த முடியுங்க அ நாய் எல்லாத்து வீட்லு நாய் இல்லாத வீடே இருக்காது நாய் இருக்கு பூனை இருக்கு நாய் பூனைய விட நாய் தா ரொம்ப ஜாஸ்தியாருக்கு ஏனா நாய் வந்து நீங்க ஒரு நாள் பழகனாலு அது எப்பவுமே மறக்காது அவ்ளோவ் நன்றி உணர்வோட இருக்கு பூனை எனக்கு புடிக்கு இருந்தாலு நாங்க பூன வளத்துறது இல்லைங்க அது வீட்டுக்குள்ளேல்லா வந்துரு பூன வளத்துனா எலி புடிக்கு அதுவு நல்லா பாசமாதா இருக்கு இருந்தாலு எங்களுக்கு எனக்கு அவ்ளக்கா பூன புடிக் காது நாய் மட்டுந்தா வளத்துறோ அணில் குட்டியிருக்குங்க அணில் குட்டி ரொம்ப பாசமாருக் கு நல்லா பழகிடுச்சு எங்கள விட்டு எங்கேயு போகாது எது குடுத்தாலு சாப்ட்டுக்கு தோல் மேல ஏறு கை மேல ஏறு நல்லா வெளையாடுங்க
ஆமாங்க அணிலு எனக்கு ரொம்ப புடிக்குங்க அது சாப்பர்றது நம்மள மாரி அந்த கையில எடுத்து சாப்பட்டுறது அந்த மாரி பண்ணுங்க அப்புறோ பூனைக்குட்டி வந்து நீங்க சொல்ற மாரி கரெக்ட்டு தா ஆனாலு அது வந்து நம்ம வீட்டுக்குள்ள நம்ம எது குடுக்காம அது எது சாப்டாது பால் பக்கத்திலேயே வச்சிருந்தா கூட போகாதுங்க அந்த மாரி இங்கருக்குற பூனக்குட்டி பரவாயில்லிங்க ஆனா இருந்தாலு பூனைக்கி நாய் வந்து இன்னு ஜாஸ்தி தா அது ரொம்ப பாசமாருக்கு எங்க போனாலு அந்த தொத்துறது மேல கொழந்தைங்கள கண்டா வாலாட்டிட்டு அது கொழந்தைங்கள எங்கேயு நா அது பாதுகாப்பா பாத்துக்கு கொழந்தைங்கள நம்ம கொழந்தைங்கள தனியா விட்டுட்டு போனாக்கூட பூனைக்கி நாய் எப் எப்பிடி இருந்தாலு பெட்டரு தா எல்லா இப்ப இந்த காலத்துல எல்லா த்து வீட்லியு ம் ம பக்கதுலே ஃபுல்லா நாய் வச்சிருக்காங்க பொம்மையன் குட்டி நாட்டு நாய் இப்ப நெறையா ஃபாரின்லேந்துல்லா வாங்கி அந்த மாதிரில்லா வளத்துறாங்கங்க அதுக்குன்னு நறைய செலவு பண்றாங்க அப்புறோ சாப்பாடுன்னு பாத்துட்டா அதுக்கு குடுக்கறதுக்கு வந்து தனியா அதுக்குனே மெடி க்கல்ல அந்த சேல்ஸ் பண்றாங்க நம்ம கொடுக்கறது சாப்பாடு தயிர் சாப்பாடு பால் சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிடுது இருந்தாலு எல்லாத்து வீட்லயு நாய் இருக்குங்க
நாய்கி வந்துங்க தயிர் மட்டு்தா குடுக்கணுங்க பால் குடுக்க கூடாது வெயில் காலத்துல ரொம்ப வெயில்ல விட கூடாது நாய் வந்து வெயிலு இப்ப நாய் வெயில் தாங்கறதுல்லங்க ரொம்ப வெயிலாருக்குல்லங்க அதுக்கு கொஞ்சோ தண்ணி ஊத்தி குளு குளுனு இருக்கிற மாரி எடத்துல நெலலாக்குற எடத்துல தா கட்டி வைக்கணு அப்படி இருந்தாதா அதுக்கு நோய் வராது இல்லினா அதுக்கு நோய் வந்துரு எங்க வீட்ல புறாவு வளத்துறங்க புறா நெறைய இருக்கு புறா வந்து நெறையா குஞ்சு போட்டு வச்சு குஞ்சு பொரிக்கு அதுப் புறா ச சவுண்டு அதுவு நல்ல பழகு புறாக்கு நெலக்கடலையு பச்ச பயரு குடுத்தீங்னா நம்ம சொல்றதெல்லா கேக்கு நம்ம தோல் மேலயே இருக்கு நல்லாருக்கு புறாவு சீக்கிரமா குஞ்சு பொறிச்சு முட் ட வச்சு ரொம்ப பாசமாருக்கு நறைய புறா சீக்கிரோ வளந்துரு அப்புறோ எங்க வீட்டு சிட்டுக்குருவி கூடு கட்டிருக்குங்க இப்பதா அ கூடு கட்டி குஞ்சு பொரிச்சிருக்கு அந்த மாரி சிட்டுக்குருவி கூடு கட்டு லவ் பேட்ஸ் வளத்துறோ லவ் பேட் சவுண்டு வந்து ரா ரொம்ப சூப்பரா இருக்குங்க லவ் பேட்ஸ் கலர் கலரா இருக்கு அத பாத்துகிட்டே இருக்கலா லவ் பேட்ஸ் சவுண்டு நல்லா இருக்கு அந்த சின்ன சின்ன கு நெறைய கலர்ஸ் இருக் லவ் பேட்ஸ்ல அவ்ளோ அழகா இருக்கு சவுண்டு அது அழகழகா அழகழகா பறக்கு ஒண்ணு ஒண்ணு சாப்பாடு ஊட்டு குஞ்சுகளுக்கு லவ் பேட்ஸு ரொம்ப அழகா இருக்கு புறாவு ரொம்ப அழகா இருக்கு அதெல்லா இருக்கு லவ் பேட்ஸ் இருக்கு அதுல எல்லோ கலரு ப்ளூ கலர் ஒயிட் கலர் து அப்ப அந்த மாரி நெறைய லவ் பேட்ஸ் குருவியு வச்சிருக்கோ
ஆமாங்க லவ் பேட்ஸ்னாலே அது பாக்கறக்கே வந்து கலர் கலரா அழகா இருக்குங்க எனக்கு ரொம்ப புடிக்கு ஆனா எங்க வீட்ல அதெல்லா இல்லைங்க இந்த மாரி நாய் பூனை அந்த மாரிதா இருக்கு ஏ நாங்களு ஒன்னு வளத்தணுங்க அப்ப நம்ம பக்கத்து வந்து புறா வந்து தனியா ஒரு கிர கிரௌண்ட்ல வந்து அங்க செட்டு மாரி போட்டு அதுக்கு அது தேவையானதெல்லா பண்ணி வச்சிருக்காங்க அங்கயு அப்படிதாங்க அந்த சவுண்டு புறாவோட சவுண்டு நல்லா இருக்குது அது அவங்க பழக்கத்துக்கு அவங்க வந்தாங்கனா வெளியில வர்றது சாப்பிட குடுக்குறத சாப்ட்டுட்டு அது கூண்டுக்குள்ளியா இருக்குங்க அது கொஞ்ச நேரம் பறக்க வுட்டு அந்த மாரியு பண்றாங்க அதுவு பாக்குறக்குல ஒயிட் கலர்ல பியூர் ஒயிட்ல நைட்டனம் வந்து திறந்து விடுவாங்க மேல உக்காந்துட்ருக்கு கொஞ்ச தூர பறந்துட்டு திரும்ப அங்கேயே போயிருங்க அதுவு நல்லா இருக்குங்க
ஆமாங்க புறா பந்தய புறாம் இருக்கு நெறையா அத பழக்குனா உங்களுக்கு அவங்க சொல்றபடி எல்லா கேக்குமாட்ருக்கு எத்தன நாளானாலு போயிட்டு அதாது ரொம்ப ஆச்சரியந்தா மா விலங்குகளுக்கு ரொம்ப அறிவு இருக்குங்க அது எவ்ளோ மூண் நாள் நால் நாள் ஆனாலு எவ்ளோ தூர பறக்க விட்டாலு திருப் பி அதே எடத்துல வர டேலண்ட் புறாக்கு இருக்கு
ஆமா நம்ம சொல்றதுல அது அதுக்குனால விலங்குதுனால பேசதா முடியாதுங்க ஆனா நம்ம சொல்றது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அதுவும் அத படி பா செய்யுதுங்க இப்ப நம்ம சொல்லும் போதே சாப்டுன் சொன்னாதானங்க வந்து சில விலங்குகள் எலா நாயல்லா வந்து அ ஒவ்வொரு வீட்ல வந்து அதுவா போய் சாப்ட்று ஆனா சில நாய்க்குட்டிகளா நம்ம சொன்னா மட்டுந்தா சாப்புடு அதோட பிளேட்ல தா சாப்புடு
அதோட பிள்ளைய எடுத்துட்டுவான் சொல்லிட் வந்துரு நம்ம கூட ஒன்னா உக்காந்துதா சாப்பிடு அந்த மாரியும் நெறய நாய்ங்கலா இருக்குங்க
ஆடு அப்டிதாங்க ஆடு நம்ம நம்மக்கி வளத்துறவங்க யாரு ஆடு மாடு அதுகளுக்கு அறிவு இருக்கு நம்ம வளத்துறவங்க இவங்கதா அந்த மோப்ப சத்திய வச்சு அதுங்க கண்டுபுடிச்சிருவாங்க நாம உணவு குடுத்தா மட்டு தா அதுக சாப்புடு புதுசா ஆறு குடுத்தாலு சாப் படாது முட்ட வரு நம்ம பழகனவங்க அப்பற அவங்க வந்தா மட்டுந்தா முட்டாது பக்கத்துல போறக்கு அனுமதிக்கு அந்த மாரி எல்லா அனிமல்ஸுமே நம்ம பெட்டா ரொம்ப பாசமா வளத்தும் போது அது நல்லா பாச சமா இருக்குங்க
ஆமாங்க நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் ஆனா அதுல வந்து கிளி இருக்கு இல்லைங்க கிளி வளர்த்துன்னா அது பேசுங்க நம்ம பேசுனா அதெல்லா அழகா அதோட வாய்ஸ் நம்ம சொல்றத திருப்பி சொல்லோ நா கிளியு எனக்கு ரொம்ப பிடிக்கு நாங்க கொஞ்ச நா சின்ன வயசா இருக்கும் போது வளத்துனோ இப்ப இல்லைங்க அது நம்ம சொன்னத திருப்பி அப்டியே சொல்லுங்க என்ன சொல்றோங்கிறதெல்லா இல்ல திருப்பி அப்டியே அழாகா பேசுங்க
ஆமாங்க கிளி வளத்தணு நாங்களு சின்த வயசாக்கும் போது வளத்துணோ இப்பத கிளி வளத்தக் கூடாதில்லங்க அத கிளில்லா வளத்தறதில்ல மொதல்ல வளத்துணோ ஆனா பாக்கறக்கு அழகா இருக்கு அது அது சுதந்திரமா இருக் க்கட்டுங்க அது எடத்துல எது வளர்த்தறத மட்டு நம்ம வளத்துனா போது மத்ததெல்லா அது காட்ல இருக்கறதல காட்ல தா இருக்கணு அதுதா நல்லதுங்க எல்லாத்துக்குமே
ஆமாங்க பொதுவாவே வந்து இந்த நாய்க்குட்டி பூனைங்கிறது சுதந்திரமா இருக்குது அடச் அடச்சு வைக்காம நம்ம பொதுவா எந்த விலங்குகள் பறவைகள் வளத்துனாலுமே அடச்சு வைக்காம சுதந்திரமா நம்ம வளத்துனாதா அதுக்கு நல்லது நம்மளுக்கு நல்லது அத வந்து நம்ம கஷ்டப்படுத்த கூடாது இல்லைங்ளா
கண்டிப்பாங்க எத வேணா ஆசையா வளத்தலா ஆனா வந்து அதைக்கு துன்புறுத்தாம வளத்தணு எந்த விலங்கா இருந்தாலு நம்ம வளத்தும் போது நல்லா அன்போடு பாசத்தோடு துன்புறுத்தாம வளத்தனுங்க அதுதா நல்லதுங்க
ஆமாங்க அது ரொம்ப கரெக்ட்டு ஏனா நம்மல யாராவது துன்புறதுனா நமக்கு எவ்ள கஷ்டமா இருக்கு கதமா அது மாரிதானே அதுக்கு இருக்கு அதுக்கு வந்து திருப்பி பேச தெரியாதுங்க அதனால நம்ம அதை கஷ்டப்படுத்த கூடாது இல்லைங்ளா
ஆமாங்க செரிங்க இன்னொரு நாளைக்கி பேசலாங்க செரி வச்சுட்டுங்ளா
ஆ சேரிங்க